ஹலோ ஆ கேக்குது ப்ரோ
ஆ கேக்குது கிளியரா கேக்குது ஆ சொல்லுங்க அதா சொல்லீட்ருந்தீங்களே
ஹதுதா டீக்கு டீ காஃபி எல்லா குடிக்கறப்போ மோஸ்ட் ட்லி எதுமே எடுத்து மோஸ்ட்லி டீ காஃபி கம்மி ஓ கிரீன் டீ தா வீட்டுல குடுப்பாங்க அதனால அது அ அப்பப்ப மாறிடு
ஹெல்த் கான்சியஸ் அதிகமா
ஹெல்த் கான்சியஸு ஆ அப்டியு சொல்லலா ஏன்னா ரொம்ப வந்து ரெண்டு வேலையுமே அதே குடிக்கறது ஒரு மாரி ஆயிடுல்ல டேஸ்ட்டு அந்த அப்படி ஒரு மாரி இதா இருக்கு அதனால
சேரி சேரி நா வந்து இதா காஃபி காஃபி எப்பயாச்சு குடிப்ப பட்டு டீ ஹார்லிக்ஸ் இது டெய்லி குடிச்சிருவ இந்த டீல பிஸ்கெட்டு தொட்டு சாப்படுறது இந்த ஓரியோ பிஸ்கெட் இருக்குல்ல அத பால்ல தொட்டு சாப்பட்றது ரொம்ப புடிக்கு அதா சொல்லிட்ருந்தனே இந்த மாரி நம்மளுக்கு லீவ் டைம் எதன்னா கெடச்சுதுன்னா வீட்ல கொஞ்சோ நம்மளுக்கு பாக்கெட் மணி மாரி தருவாங்க செலவுக்கு ஒரு டி. அத மொத்தமா சேத்து என்ன பண்ணுவன்னா கடைக்கு போயிட்டு ஆ மொத்தமா வாங்கிடுவ என்ன மாரி ஐட்டம்ஸ் வாங்குவனா சாக்லேட்ஸ் சிப்ஸ் எல்லாமே ஸ்வீட் ஐட்டம்ஸ் தா அதிகமா சாப்டுவ எனக்கு வந்து காரமா இருந்தா புடிக்காது அவ்ளோ பெர்ஸ்னலா எனக்கு புடிக்காது அதனால ஸ்வீட் ஐட்டம்ஸ்லா வாங்கி டி வி போட்டு கார்ட்டூன்ஸ் பாத்துக்கிட்டு அப்டியே சாப்ட்டுக்கிட்டே காலி பண்ட்டு திருப்பி வந்து ஆ பாப்கான் இருக்கு பட் வந்து எனக்கு பாப்கான் பாப்கானு பிடிக்கு பட் நம்ம வந்து வேற வேற பூச்சு புதுசா ஐட்டம் நம்மளே செஞ்சு சாப்டுவோ அப்பறமா வந்து இன்னொன்னு செஞ்சு சாப்டுவ காரமா ரொம்ப கொஞ்சோ இது எல்லா நாளு ஸ்வீட்டு சாப்ட்டு ரொம்ப போர் அடிச் ச்சி அப்டினா காரமா வேணுனா இந்த லேஸ் இருக்குல ரெட் லேஸ்
ஆமா
அது ஒரு ரெண்டு பாக்கெட்டு் அப்புறமா எல்லோல எ அ ஆரஞ்சி லேஸ் ஒரு ரெண்டு பாக்கெட் ஓகேவா அத வாங்கி வச்ட்டு அப்புறமா வந்து இந்த கான்ஸ் சொல்லுவாங்க இந்த கான் சிப்ஸ்ன் சொல்லுவாங்க தெரியுமா
ஆமா ஆமா
ஒர் கான் சிப்ஸு அப்புறமா வந்து இந்த ஒரு உருளக்கெழங்கு ஒரு தக்காளி நல்லா கழுவி சின்ன சின்ன சின்னதா வெட்டி ஒரு பவுல்ல போட்டு அந்த கான் சிப்ஸ் போட்டு நல்லா மேஷ் பண்ணி
இப்ப இப்ப ஏதோ ஏதோ தராங்கள்ளே குக்குரேல சிக்கன் போட்
ஆ ஆ அதுவு நல்லாருக்கு ப்ரோ நா ரீசென்டா இங்க காலேஜ்ல வந்து வச்சுருந்தாங்க ஒரு ஈமெண்ட்க்கு சொல்ட்டு அந்த ஈவென்ட்ல வித்துட் இருந்தாங்க ஷவர்மா அது கூப்பர் குக் அ சிப்ஸா வருமாவா
சிப்ஸு வருமா
நல்லாருக்கு ப்ரோ வரு நெறையாலா லேஸ் சவர்மானு இருந்தது லேஸ் தா சாப்ட்டோ இந்த மாரி எல்லாமே மேட்ச் பண்ணி அத தா போட்டு ஒரு பவுல்ல கிண்டி சாப்ட்டோனா அதுவு டேஸ்ட் நல்லா இருக்கு வெங்காய அதிகமா போட்டீங்கனா அந்த பிளேவர் நல்லா அடிக்கு காரமா இன்னு நல்லா இருக் தா ப்ரோ நீங்க எதுனா டிஷு வீட்ல போனிஷ் சாப்டுவீங்ளா டைம் பாஸுக்கு சுண்டல் அந்த மாரி
ஆ இந்த பொரி இருக்குல்ல பொரி
பொரினா ஆ
பொரி ஆ வெள்ள ஆஹா நம்ப சந்தைல விப்பாங்கல்ல வெள்ள பொரி
ஆ ஆ ஆ ஓகே ஓகே இந்த விநாயகர் சதுர்த்திக்கெல்லா இருக்குங்க
ஓ அது நீங்க விநாயருக்கு அதுக்கு மட்டு தா சாப்டுவீங்ளா நீங்க அத
நா சாப்டலா மாட்டே பாப்பா அவள்தா எனக்கு அந்த பொறி புடிக்காது ஏனா பொறி ஒரு மாரி தினாருக்கு டேஸ்ட் இருக்காது டேஸ்ட் இருக்காது
மிச்சருக்கு அந்த இது காராஸ் அந்த இதுக்கு வந்து சாப்டுவாங்க இல்லையா அத வந்த வீட் ல வந்து அது வாங்கனா அதுக்கு வந்து ஒரு நாப்பது ரூவா ஐம்பது ரூவாய்க்கு வாங்கணு
ஓகே ஹலோ
பண்ணுவோ ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ கேக்குதா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ அதா அது நாப்பது ஐம்பது ரூவாய்க்கி நம்போ தனியா வாங்கனா அது இது பத்து பத்தாது அந்த பொறிக்கு ரெண்டு பொடின் சொல்வாங்க அதுக்கு நம்ப வீட்ல வந்து வெங்காயோ தக்காளி கிரவுணட்ஸ் இருக்கு இல்லையா அது ஆ கொஞ்சோ கேரட் டு அதெல்லா வந்து நம்மோ இது பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா மேகி மசாலா இருக்கில்லையா மேகி மசாலா பவுட அதா சேட் மசாலா ஆ சேட் மசாலா அதெல்லா போட்டு இந்த மிச்சோ மிச் மிச்சரு வாங்கியிருப்பாங்க இல்லையா அதெல்லா போட்டு சாப்புட்றப்போ இந்த கடையில பெல்பூரிய எல்லா தராங்க இல்லையா
ஆமா ஆமா அந்த மாரி அந்த மாரிதா ஓகே அந்த சோம் பப்புடி இதெல்லா போட்டு அது எதோ சோம் ஹோம் சிப்ஸா அ மாரி சொல்லுவாங்க அந்த சேட் மசாலால்ல நல்லா இருக்கு ம் வெள்ளையா சி வெள்ள
ஆமா அது மோஸ்ட்லி பண்ணுவே வீட்ல வேற எதுனா நான்வெஜ்ல சிக்கன் வந்து இருக்கு இல்லையா இந்த சிக்கன் பாப்கான்
ஆ
ஆ அது ஆமா சிக்கன் பாப்கார்ன்
அது எப்டி ப்ரோ பண்ணுவிங்க அது சொல்லுங்க கொஞ்சோ
அதா போன்லெஸ் சிக்கன் தா இப்ப நம்ம வந்து சிக்கன் பாப்கான்ன பொறுத்த வரைக்கு இந்த கே எஃப் சி பொறுத்த வரைக்கு லெக் எடுக்கறப்போ நம்ம போன் இருக்கு தையி அந்த இது வெச்சு எடுத்துப்போ மத்த இந்த பாப்கார்னுக்கு வந்து போன்லெஸ் ஃபுல்லாவே போய் போன்லெஸ் எடுத்துக்கிட்டு அதே மாரிதா மேரினேட் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு மேரினேட் பண்ணுவாங்க கார்டு கொஞ்சோ அந்த மசாலாஸ் என்னென்ன இருக்கு இல்லையா இந்த ரெட் சில்லி பவுடரு அதுக்கப்பறமா இந்த ஸ்பைசஸ்ல கரம் கொறியாண்ட இதெல்லா கரம் மசாலா எதோ ஒன்னு போட்டு கரம் மசாலா போட மாட்டாங்க மோஸ்ட்லி
ஆ
அ மொளகா தூள் போட்டு அதுக்கப்மா மிச்சோ என்ன த தயிர் ஆ அதா எஃகு தயிரு வந்து எஃகு அத ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணி வெச்சிருவாங்க தனியா
மேரினேட் பண்ணி வெச்சி அப்புற அந்த கான்ஃபிளவர் மாவு எடுத்து அது மேல போடுவாங்க
பிரிட்ஜில வந்து ஹாஃப்நவர் வெச்சிட்ணு ஏன்னா சில பேர் அப்டியே எடுத்து பண்ணுவாங்க அதனால அது அப்டியே ஃப்ரிட்ஜில வெச்சிட்டு நம்ம கான் சொன்னீங்கல்ல கான் கான்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு அதுல வந்து ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர்ன் தன்த்தனியா இருக்கு சில பேருக்கு அது வாங்கற்க் இருப்பாங்க. ம்ச் ஓகேவா அத நம்ப வாங்கி அத ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருணு இந்த கான்ப் அ இந்தப்புல் அந்த ஃப்ளோர்ல அத நல்லா மிக்ஸ் பண்ணி உட்டு அந்த டவ் எல்லாப் நல்லா பவுடர் எல்லா மிக்ஸ் பண்ணி வெச்சுட்டு ஐஸ் இருக்குல்ல ஐஸ்
அ அ அ.
ஆ அது வந்து தனியா ஒரு கிண்ணத்ல எடுத்துக்கு வெச்சுக்கணு ஐஸ் கியூப் கரை கரைய வெச்சுக் கூடாது ஒரளவுக்கு நல்லா ஐஸ் கியூப்ஸ் இருக்குற மாரி வெச்சுகிட்டு அந்த அந்தபிவியு ப்ரீ ப்ரீ ஃப்ரீசர்ல வச்சிருந்தத எடுத்து இதுலதா சொல்லுவாங்கல்லையா அத டிப் பண்ணி கே எப் சி ல அந்தச் இப்டி சொல்லுவாங்க அதே மாரி ஃபஸ்ட்டு இதுல டிப் பண்ணி அதுக்கப்ம் ஐஸ்ல போட்டு திருப்பியு அத எடுத்து இந்த கோட்டிங் பண்ணி திருப்பியு எண்ண இது மெயின் அத்தா எண்ண சொல்லுவாங்க. எண்ண இருக்கு இல்லியா நம்ம நல்லா கருகுற அ எ வெண்ண இல்ல எண்ண எண்ண. ம்ச் கிணத்துல எண்ணெய் வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணுவாங்க இல்லையா
ஆ ஆ
அ அந்த ப அது வந்து ரொம்போ கருகுற அளவுக்கெல்லா போயிற கூடாது ஒரளவுக் மீடியம்ல ஒரு அளவுக்கு இருக்கணு தண்ணிப்பட்டா சக்குன்னு பபுள்ஸ் வருல்லியா அந்தளவுக்கு வந்த உடனே எடுத் த்து போட்ருனு அவ்ளதா ஃபிஃப்த் அ எவ்ளோ ஃபை டு டென் மினிட்ஸ் மட்டுந்தா மேக்ஸிமம்.
ஆ ஆனா நீ சொன்னீங்கள ஹாஃப்னவரு பிரிஜ்ஜுல வெக்கணுன் சொல்ட்டு ஃபை டு டென் மினிட்ஸு அ ஓ.
உள்ள பைவ் டூ டென் மினிட்ஸ் உள்ள பேரிட்டு மேரினேட் ஆயிருக்கும் இங்க வந்து நம்ம என்னப் பண்ண போறோன்னா ஃபுல்லா அந்த இதா அந்த பவுடர் கான் ஃப்ளவர் அதெல்லா இருக்கு இல்லியா அந்த மேல அந்த மொருமொருன்னு சிக்கன் காப் அது மேல இக்கறதபெக்காகதா மோஸ்ட்லி கே எஃப் சி ல வாங்கறதே சிக்கன் கபாப் ஆமாமா அந்த மொரு முரன் இருக்கதுக்காக உள்ள வந்து சில டைம்ல ஜூஸியா இருக்கு ம்ச் சில டைத்துல வந்து அது ஜூஸியே இருக்காது நமக்க மேல மொறு மொறுன்னு எடுக்கறப்போ உள்ள அந்த தையு க சிக்கன் இருக்கு இல்லையா சிக்கன்ல வந்து கொஞ்சோ ஆயில் மாரியு ஒரு இது இருக்கு அந்த டெக்ஸ்ச்ச வரவே வராது சில எடத்துல.
ம்.
சோ அதுக்காகத்தா ஒக்காந்து எல்லாவ் இது பண்ணுவாங்க.
ம் நறிய பேரு அதா. இந்த சோஷியல் மீடியால நறைய வந்துச்சு நறைய இந்த பஃப்கான் லாலிபாப் சிக்கன் புதுசு புதுசா வந்துச்சி இப்போ சிக்கன் பஃப்கான் சிக்கன் லேஸு. சிக்கன் குர்குரே நெறையோ
ஏகபட்டது இருக்கு இப்ப எனக்கு ஷவர்மா வந்து பேசிக்கா பிடிக்கும் அது வந்து அவுங்க ரோல் பண்ணிகு தராங்கள்ல இந்த ரொ கிளார்
எல்லாருக்குமே புடிக்கு அது அது ஆமா மோஸ்ட்லி
அதிகமா வீட்ல சாப்டவு விடமாட்டாங்க வீட்ல சாப்டவு சொல்ல மாட்டாங்க என்னா அந்த அந்த மாய அந்த மயோனிஸோட அதுக்கு அந்த இதுக்கு வந்து டேஸ்ட்டா இருக்கு அதுவு இந்த அதி இந்த சிக்கன் நார்மலா கிரில் இல்ல இந்த ஆப்கானி சிக்கன்னு பச்ச கலரா ஒன்னு வருதுல்ல
ஆமா ஆமா
ஆ அந்தம் அந்த இது வந்து ரெசிபி அந்த இது நல்லாருக்கு.
ம் அ கொஞ்சோ ஒரு டேஸ்ட்டு இருக்குவு அதுல ஏனா அவுங்க போட்ற மசா ல்லா ஊறி கொஞ்சோ நல்லாருக்கு.
ஆமா அதுனா அந்த டேஸ்ட் அந்த மின்ட் இருக்குல அந்த அந்த இது எல்லா ஃபிளேவர் அந்த ஃபிளேவர் நல்லா இருக்கு
ஓகே ஆ எனக்கு வந்து நீங்க சொன்ன மாரி அதா அந்த பச்ச பச்ச கலர் ஓகே அப்றோ வந்து இந்த டார்க் கலர் ரெட் கலர்ல இருக்கு பாருங்க டார்க் ரெட்டு் அதுவு ஓரளவு நல்லா இருக்கு ஆனா வந்து மோஸ்ட்லி கிரில் எல்லா எப்டி இருக்குன்னா மேலல்லா வந்து அது மேரினேட் பண்ணிருப்பாங்க மேலல்லா போட்டிருப்பாங்க உள்ள ஜூஸியாவே இருக்காது சொல்லப்போனா வேக வெச்சி எடுத்த மாரி தா இருக்கு பெருசா ஒன்னு இருக்காது அதல கிரில்லுலலெல்லா ஷவர்மானா கொஞ்சோ வெந்திருக்கு நம்ம தனியா பண்ணோனா கூட இந்த
ஸ்மெல்லு வர்ணுல அந்த சார்கோலு இது இருக்குல்ல அத நல்லா போட்டு கர்
உள்ள சாஃப்டாதா இருக்கு சப்புனு இருக்கு சொல்ல போனா டேஸ்ட்டே இருக்காது
அ க அந்த இது ஸ்மெல்லு வந்தாதா நல்லா இருக்கு அதுனால்தா வந் து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க எல்லாருமே இந்த சார்கோல் வந்து சுத் தி எல்லா பிரியாணி பண்ணா கூட இதா சொல்வாங்க ஒரு கப் குள்ள நெய்யயோ எண்ணயோ அதுல போட்டு சார்குல்ல போட்ருவாங்க
ஆமா அது ஸ்மெல்லு வந்து ஆமா டேஸ்ட்டு நல்லா இருக்கு அரோமா நல்லா இருக்கு அதுல
ஆமா
ஆல்சோ பண்ணவை அது நெறைய பேர் பண்ணுவாங்க நெறைய பேர் அப்டி ஃப்ரீயா உட்ருவாங்க பண்ண மாட்டாங்க ஆனா சில பேரு
ஆ அந்த அந்த ஸ்டீம வந்து நல்லா இது பண்ணிட்டு அந்த ஒரு இத வந்து ஃபுல்லா இது ஆ மாத்தோணுவாங்க அதனால்தா அது பிரியாணி செஞ்சாலு இந்த இது செஞ்சாலலா ஃபுல்லா கிரில்ன்றதே அதுக்காகதான சார்கோல் வச்சு பண்ற இந்த இதுக்காகதா
ம் ம் அதா அந்த அரோமாவு அந்த ஃப்ளேவரு எறங்குறதுக்காக
ஆமா நீங்க அந்த இன்னொரு ரெசிபி இதெல்லா ரொம்ப வர்ஷோ இப்ப இங்க கெடைக்காது சோளா பூரின்றத சாலப் சாப்ட்ருக்கீங்ளா
சோலாப்பூர் ஆ ஆமா ஆமா கேள்வி பட்ருப்பே ஆனா சாப்ட்டது இல்லங்க
அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க இங்க கூட ஓரளக்கு பேசப்பட்டது இங்க கூட கெடைக்கு இப்ப இல்ல எல்லாமே ஃபுல்லா இப்ப நார்த்துதா மும்பைலதா
பொருள் காட்சி எல்லா இருக்குல பொருள் காட்சி சுற்றுலா அதா இப்போ அந்த பீச் பக்கத்துல பொருள்கட்சி ஒன்னு இருக்கு பாரே அங்கெல்லா விப்பாங்க சோளாபூரி பெரிய பூரி பிக் பூரி பிக் தட்டு சோளா தட்டு அதெல்லா விப்பாங்க
அது இல்ல அது இல்ல இது வந்து இதோட பேரு வந்து சோளே பத்ரேன்னுவாங்க சோளே பத்ரேனா இந்த பூரி பெருசாவு அந்த பெரிய சன்னா இருக்குல சன்னால வந்து தம்ம இ மசாலா இருக்கு மசாலாக்கறி இது அதுதா பெரிய பூரினா நம்ம பிளேட்டு சைஸுக்கு விட பெருசா இருக்குன்றதுகாக பேரு சோளாப்பூரின்வாங்க அது பேரு இப்ப வந்து நாத்துல வந்து நா சோளே பத்ரேனு அது ஃபேமஸான அங்க ரெசிபி மத்திய டைத்கு அதா சாப்டுவாங்களா
ஓகே ஓகே செரி ப்ரோ டைம் முடிஞ்சிசு நெக்ஸ்ட் கால அப்டே பண்ற நானு
ஆ